ஹலோ ஆஹ இப்பதா கேக்குது என்னப் பன்ற
என்ன பண்ண சும்மாதா உட்காந்துட்டு இருக்கே பதா வேல எல்லா முடிச்சுட்டு வந்து உட்காந்தேன் சமைச்ச
உம் நாநே இப்பதா சமைச்சு ட்டு வந்த வீடு கிளீன் பண்ண போனா ஃபுல்லா போட்டோஸா இருச்சு பழைய போட்டோஸ்லா அத பாத்துட்டு இருக்க
ஓ இது இன்னிக்கு கிளீன் பண்ணிட்டு இருக்கியா ஏன் என்னாச்சு என்னா ஸ்பே ஸ்பெஷல் ஏ கிளீன் பண்ணற
ஸ்பெஷல்லா இல்ல ஒரே அழுக்கு குழந்தைங்க வீட்டு்ல இருக்காங்கல்ல லீவ் டைம்ல அதனால்லா கிளீன் பண்ணிட்டு இருக்க உம் நீ என்ன சமைச்ச
நா என்னது சப்பாத்தி மத்தியான வந்து தய்ர் சாதோ சிம்ப்ள்லா தா செஞ்சே இல்ல பசங்கள வச்சு க்ளீன் பண்ண வேண்டிதானே
பசங்களா பசங்க க்ளீன் பண்ணுவாங்கன்ற அவங்குளுக்கு சேத்து நம்மதான் க்
இது எடுத்து அங்க வை அதை எடுத்தங்க வைனு வய்க்க மாட்டாங்களா அப்பதானே தெரியும் உங்களுக்கு சும்மா இருக்காங்கல்ல
அப்டிலா உட முட்ல செய்வானுங்கஅ இருந்தாலுன் எப்டின்னா வச்சுக்கோயேன் நம்ம ரு வேல செய்வோ பின்னாடி அவனுங்க செய்ற வேலைக்கு சேத்து செய்ற மாரி இருக்கு
அது சொன்னியே ரொம்ப கரெக்ட்டு நம்ம இங்க வைனா அவங்க வெப்பான்க அத ஓ பத்ரமாவைனா ஒடச்சி வெப்பாங்க அது ஓ இன்னரு வேல வெப்பாங்க அதா சொல்றல்ல
உம் கரட்
ஆனா சின்ன சின்னதா கொஞ்ஜோ சின் சின்தா இது எடுறா நீ மேல ஏறிட்ட இது எடுறான்னா கூட அது எடுக்
ஆஹ் அந்த மாரி விஷ்யன்னா ஓகேதா நீங்க சொல்றது கரெக் ட்டு
ஆனா பண்ண மாட்டாங்க மொபை இப்ப மொபைல் ஒட்காந்து பாத்துட்டு இருக்காங்க லீவுல அது கூப்பிட்டு வந்து அப்டியே கத்தூ என் வீட்ல அப்டிதா கத்தூங்க வேல சொல்றோமா அவன சொய்யி என்ன சொல்லாதா அவன அப்புறோ அந்த மாதிரி ஒரு சண்ட
புரிது புரிது இப்பெல்லா ரெண்டற வயசு கொழந்தைக்கே போன குடுத்து உக்கார வ ச்சிறாங்க இல்ல ரெண்டு கொழந்தைங்க இருந்தா ரெண்டு பேருக்கு சண்ட தா நீங்க சொல்ற மாரி என்ன மட்டுமே வேல சொல்றீங்க அவன சொல்ல மாட்டறீங்கன்னு சொல்லி
ஆமா தனியா இருக்கும்போது நல்லா எவ்ளோ வேணா போடு சொல்லு செய்வாங்க நா செய்ற செய்றனுவாங்க ரெண்டாவது வந்தவுடனே தா வந்து சண்ட போட்டி ரொம்போ அதிகமாருக்கு
ஆமா
அப்டிதான
ஆஹ் அதா நீங்க சொல்லிட்டீங்கல்ல கரெக்ட்டா இப்ப ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வேல வாங்குறதுகுள்ள அந்த வேலயே நம்மளே செஞ்சுல்லா நீ நம்ம இந்த எடத்துல வைங்க சொல்லுவோ அவங்க வேற எடத்துல வைப்பாங்க அது நமக்கு இன்னொரு வேல
இல்ல வெளியில இருந்து காசு குடுத்தினா உன் ஒடம்பு டயர்ட் ஆய்டும் ஒடம்பு வேற சரியில்லன்னு சொன் இப்ப வேற க்ளீன் பண்ணிட்டுருக்க சரியா போயிடுச்சா ஒடம்பு
ஓரளவுக்கு மேனேஜபிளா ஆயிடுச்சு அதனாலதா செய்ய எறங்கிருக்க
திரும்ப டஸ்ட் அலர்ஜில்லா வருல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா வந்துரு ஒரு பேரசிட்டமால் போட்டுக்க வேண்டியதா
செரி ஓகே ஓகே இல்ல ம் ஆள் வச்சப்பதான் ஆன்லைன்லயே இருக்குதுல்ல க்ளீன் பண்றாங்க வந்து அவங்கள கூப்பிட்டு பண்ணிக்க வேண்டியதா கொஞ்சோ காசு என்ன பண்றது நீ கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ஒடம்பு சரியில்லாம போய்சுன்னா அது இன்னொன்னு ஹாஸ்பிட்டல எடுத்துனு வந்து வெக்கணு அந்த காசு நீ பேசாம இங்கயே இன்னு கம்மியாவே குடுத்துடலா ஹாஸ்பிட்டல் போனா இன்னு அதிகமாகு ஏனா இப்பெல்லா கம்மியா எல்லா வேல பண்றாங்க தெரியுல்ல
ஆமா ஆமா தெரியுது நான் ரெண்டு மூணு பேருக்கிட்ட சொன்னா அவங்கெல்லா வர்ற வர்ற சொ சொல்லிட்டு அப்டியே இழுத்துட்டே போயிட்டாங்க வரவே இல்ல உனக்கு யாராச்சு தெரிஞ்சவங்க ஆள் இருந்தா சொல்லு எனக்கு இன்னு ஒரு ரெண் ரூம் க்ளீன் பண்
இல்ல இல்ல ஆன்லைன்ல புக் பண்ண சொன்ன அதா ஆன் லைன் புக் பண்ண ஒன்ன அஞ் அடுத்த நிமிஷமே ஓடி வராங்ளே நா அதப்பத்தி பேசிட்ருக்க
ஓ நா வந்து இங்க பக்கத்துல நெய்பர் வீட்டுக்கெல்லா டெய்லி க்ளீனிங்க்கு வர்ராங்க
அவங்கெல்லா ரொம்ப காஸ்ட்லியா கேப்பாங்க உன்க்கு தெரியுல்ல அவங்ளா அதிகமா கேப்பாங்க நீ ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோ நா வேணா உனக்கு அனுப்புற அத வந்து பாத்துப் பண்ணிக்கோ அவங்க வந்து கம்மியா கேப்பாங்க சப்ஸ்க்ரிப் த்து கூட பண்ணிக்குலா அந்த மாதிரி ஆப்ஷன்லா இருக்கு ஒரு வர்ஷ் நீ எப்ப வேண்ணா சடனா இப்போ ஒங் ஒடம்பு முடியில அப்புன்னாக் கூட ஆஹ் ம் கூப்ட்டன்னா வந்துருவாங்க சமைக்கெற்த்துக்கு ரொம் முடியில்னாக் கூட சொல்லு சமைக்கெற்துலா கூட ஆள் இருக்காங்க வந்து சமச்சு குடுத்துடுவாங்க
உம் நல்லா பண்றாங்ளா அவுங்களா க்ளீனிங்கு சமையல்லா
நல்லா பண்ணுவாங்க ப்ரொஃபஷ்னல்ல அது அத்னால வந்து நல்லா பண்ணுவாங்க கம்மிதா காசுல்லாங் கூட ஐனு ஆமா ரொம்ப கம்மிதா
ம் ம் ஆன்லைனு ஆப் வச்சிருக்காங்கன்னம் மே பி அவுங்களுக்குல்லா ரிவ்யூ இதாகுல்ல
ஆஹ் அதனால ஆமா நல்லா பண்ணுவாங்க
உம்
இப்ப இவங்க நீ சொல்ற மாரி இப்ப நீ சொல்றல பக்கத்துல தெரிஞ்சவங்க அப்டில்லா வந்து பாத்தீன்னா ஒன்னுமே இல்ல சும்மா பாத் த்ரொ கழவற்துக்கு ஆய்ருபா கேப்பாங்க ஆயிருபா கூட இல்ல ஆள் கணக்குல பாத்து ரெண்டாயிரங் கூட கேப்பாங்க மாசத்துக்கு ஆனா பாத்து என்ன பாத்ரத்த வச்சுட்டு போவாங்க அப்டியே மேல அப்டி
ஆமா நீங்க சொல்றீங்கல்ல அமௌண்ட்டு வீட்டுக்குள்ள அப்பதா வந்த்ருப்பாங்க அம்மா டீ போட்டு குடுங்க அப்டி சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள வந்த ஒடனவே ஒரு வேலையு செஞ்சிருக்க மாட்டாங்க டீ ஃபஸ்ட்டு வந்த ஒடனே அடுத்து அந்த டீ போட்டு குடுத் த கையோட சாப்புட எதாச்சு இருக்கா காலருந் சாப்படவே இல்ல அப்டி சொல்லுவாங்க
ம் குடுக்குற்து ஒன்னு ப்ரச்சன இல்ல என்னன்னா வேல ஒழுங்கா செஞ்சா கூட பரவால்ல காசும் போகுறவுங்ளுக்கு இதுவும் செலவாகுது ஒழுங்கா செய்ய மாட்டாங்க அதனால நா ஆன்லைன்ல பண்ணிக்கோ நா உனக்கு வேணா அனுப்புறே நெக்ஸ் டைம் இந்த வாட்டி முடுஷ்ட்ட நெக்ஸ் டைம் பண்றே என்ன போட்டோ பாத்ணு உக்காந்துட்றுக்க
நானா நம்ம ஓல்டு மெமரிஸ் சின்ன புள்ளைைல எடுத்த போட்டோஸ்லாம் இருக்குல்ல அது ஃபிரம்ல இருக்கும்ல ஆம்னொ ஆ பிளாக் அண் ஒய்ட்ல இருக்கு கொஞ்சொ போட்டோஸ்லாம் நம்ம குட்டி புள்ள போட்டோஸ்லாம் அதுலா அப்டியே நெனச்சு பாத்துட்டே போட்டோ தொட
அது ஒரு நல்லா இருக்கு சூப்ராருக்கும் அந்த போட்டோலா பாக்கவே
இப்பொலா ஃபோன்ல ஒரு எடுத்தோமா டக்குனு ஒரு க்ளிக்
ஆ ஆமா ஆனா என்னதா சொல்லு எனக்கு ந அந்த ஃபோட்டோஸ் பாக்குறதா ஒரு அழகு நம்பெளுக்கு என்ன சொல்றது மெமரபுள் நல்ல இந்த ஃபோன்ல சும்மா பாத் புடிக் கு அந்த இதல்லா
நம்ம எடுத்தோன்னு வெச்சுக்கோங்ள அந்த ஃபோட்டோவ நமக்கு அந்த மெமரீஸ் வரு நம்ம இத்தன மணிக்கி காலைல எழுந்தோ நமக் அம்மா எல்லா பண்ணி உட்டாங்க இதுக்காக வஸ் ஸ்டுடியோக்கு போனோ ஸ்டுடியோல போய் ரெடி ஆனோன்றந்த ஞாபகொலா வ
ஆம்மா ஆமா அது வேற காமெடியெல்லா வேற இருக்கு பௌடர் ஃபுல்லா இருக்கு நம்ப அப்பல்லா இப்ப நம்மது பஃபெக்ட் டா மேக்கப்லா பண்ணிட்லா இருக்க மாட்டொ இப்ப பாத்தீங்னா கொழந்தைக் குட்டி கொழந்தைக்கெல்லா கூட அழகா மேக் கப்லா பண்ணி பண்ற அப்பலா நம்ம ரெண்டு குடுமி போட்டு
ம் சுத்த ம் தலைய சுத்தி பூ அத்தன அடுக்கு முடிய விட பூ அதி திகமா வெச்சுவுட்டு கண்மைலா இழுப்பி வெச்சு
அதே மாதிரி தேடுவோ நம்ம பாத்தீங்க இப்ப நெறைய பேர் ஹோல் ஃபேமிலியா ஃபோட்டோ எடுத்துட் ருப்போ பழய இதுல இதுல நீ எங்க நம்ப பெசங்கிட்டு ந அம்மா இங்க எங்க இருக்க கேக்கு கண்டுபுடிக்கெ சொல்லுவோ நமக்கே வந்து ஒரு சில பேரு கொஞ்ச தெரியாது அந்த மாதிரி கூட இருக்கு ரொம்ப பழைசு ப சேனா அந் அதெல்லா ஒரு இன் இன்டரெஸ்ட் அந்த மாதிரி நெறைய போட்டே எடு ச்ச் எனக்கு இப்பல்லா போன்ல எடுத்து வெக்கிறதுலா அவ்ளோவ எனக்கு இன்டரெஸ்ட்டே இல்ல
ம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க
ம்
நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு வெச்சுட்ட ஒரு ரெண்டு வேலைக்கு ஆகும் அப்டினு சொல்லிட்டு
அப்படியா உம்ம்ம் உம் மெயின் டிஸ் இது ரைஸ்
ஆ ரைஸ் வெச்சுட்டு வச்சுட்ட எனக்கு அப்டியே நாங்க ஸ் வீடு கிளீன் பன்னனா ஒரே வேலையா முடிச்சிருவோம்
ஆமா பரவால்லையே இந்த வேலைலு நீ சிக்கன்ல்லா வேற செஞ்சிருக்கியே பரவால்ல நால்லா சிம்பிளா செய்வே இல்லனா வெளிய தா வாங்குவே வீடெல்லா கிளீன் பண்ணா அது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு நாள் முழுக்க போகும்
உம் உம் உம் நா வந்து அது மாதிரி பண்ண மாட்டேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஏரியா ஒரு தேட்டி மினிட்ஸ் டு ஃபாட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ள முடிச்சிருனு அப்டி கொஞ்ச கொஞ்சமா பண்ணுவே
நான் நெக்ஸ்ட்டு அப்படிதா பிளான் பண்ணிருக்கலாம்னு நா நெனச்சே நெக்ஸ்ட் இந்த மந்த் பசங்க ஸ்கூலு போய்டுவாங்க அப்ப பண்ணலன ஏ நா எப்படி எரிமா ஒரு நாளைக்கே எல்லாத்தையு இழுத்து போட்டு பண்ணுவே ஏன்ன இப்ப இங்க இருக்கிற தூசி அங்க போ அந்த ரூம்ல வந்துரும்னிட்டு ஒரு நாளைக்கு எல்லா இன்னு முடிப்பா அப்ப என்ன தெரியுமா ஆவு டயட் ஆயிடுட் அலர்ஜி வந்து கோல்டு வந்துரு ரொம்ப பெரிய கஷ்ட அது நீ பரவாயில்லையே ஒரு ஒரு நாளைக்கு பண்ணிருக்கியே நானா நெக்ஸ்ட்
நமக்கு உடம்பு டயர்ட் ஆகாது குழந்தைங்களையு பாத்துக்கிட்ட மாரி இரு க்கு நம்மூளு ரெஸ்ட் எடுத்
வீட்டு வேலையே முடிஞ்சிரூ எனக்கு என்னன்னா இன் இப்ப இங்க இருக்கிற தூசி திரும்ப அங்க வந்துரு சரி அதையு அப்படி பண்ணிடலா அப்படி கையோட சொல்லிட்டு மொத்த வீடியு நா கிளீன் பண்ண நா ஒரே ஆள் பண்ணுவே நானு ஆஹ் என்னாதா செரி நானு நெக்ஸ்ட் டைம் வந்து யாரையாச்சு கிளீன் பண்லா அப்டின் பாக்கற இது வெரைக்கு நானு பண்ணதுல்ல பட் நா சொல்லிருக்க அவுங்க நல்லா கிளீன் பண்ணுவாங்க அப்டின் சொல்லிருக் காங்க நானு இதுரைக்கு ட்ரை பண்ணதில்ல பண்ணணு ஆனா எனக்கு
ம் பண்ணி பாப்போ உங்குள்க்கு ஆன்லைன்ல புக் பண்ணி
ஏன்னா இல்ல எனக்கு அவ்ளவா டஸ்ட்டுலா புதுசா இப்பதான நா வீடு மாற்ன அதனால எனக்கு அவ்ளவா தூசில்லா இல்ல இது கண்டிப்பா பண்றதுக்கு இது அவுங்ளுக் அவுங்ளுக்கு தெரியு ஒன்றுமே இல்லன் சொல்லுவாங்க ஸோ நம்ளே பண்ணிக்கலா அப்டின்னுட்டு பிளான் பண்ணிட்டுருக்க ஸ்கூலுக் போயிட்ட பேர் தா பண்ணணு பசங்க
ஓகே ஓகே
ஊருக் போலையா
போணு எங்க போறது நம்ம சாப்பாடுக்கு ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாங்களேன்னு யோசனையா இருக்கு ஆனா அவிங்க நம்ம சாப்பாட கிண்டல் பண்றாய்ங்க
இல்லாதப்ப
அதா உட்டுட்டு கெளம்ப்லான்தா ப்ளான் பண்ணிருக்க ஆனா ஏ ஆ ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது நம்ம இந்தாண்ட போணோனே அவிங்க ஒரு படத்து காமெடில சொல்லுவாங்களே பொண்டாட்டி ஊருக்க போயிட்டா அப்டி சொல்ட்டு அது மாரி அவுங்க ஜாலியா இரு ப்பாங்களோ அப்டின்னு தோணுது
இருந்துன் போட்டு என்னா பண்ற து நம்ளால நால் பேர் நல்லாருக்காங்ளா சந்தோஷ் ந்தா ஜாலியா இருக்கட்டுமே என்னவா ஆனா சாப்பாடு கஸ் சாப்டம் போதா நம்ளுக்கு நம்பளோட கஷ்டொ தெரியு கண்டிப்பா வந்து வீடு திரும்பி வந்து வீடு பாத்தா சூப்ரா இருக்கும் போல
ஆ தலகீழா இருக் ஊ வீடு ஃபர்ஸ்ட்லந்து மறுபடி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணணு
ஆ திரும்ப ஃபர்ஸ்ட்லந்து ஆமா இப்ப கீளீன் பண்ணி வெச்சிட்டு வேற போற
அ மறட்டி அவுங்க அப்டு அப்டியே எல்லாத்தியு போட்டு வெச்சிருப்
ம் இந்த மெயினா கிச்சன் சிங்க்குல்லாம்
ஹம் ஆமாமா கஷ்டோ ரொம்ப கஷ்டோ அத நெனச்சு கூட பாக்க முட்ல என்னால இதுக்கு பயந்துட்டே ஊருக்கு போவேணாம்மா தோணுது
ஐயோ நானா அந்த ரீசன் தா போயிட்டு வந்து சும்மா இந்த வீட்ட என்னால கிளீன் பண்ண முடியாது எங்க வீட்டுக்கார்லா ரொம்ப இயர்லி மார்னிங் போய் நைட் வர வர அதனால வீடு அப்படி பெருக கூட அப்டியேருக்கு எத்தன் நாள் போனாலு அப்படி இருக்கும் சும்மா இப்படி ஐயிய்யோ எனக்கு ரொம்ப கஷ்டோ அதனாலே ப் போல பசங்ளா கூட வீட்டு வரலன்னா அவுங்ளு இருக்க மாட்டேன்றாங்க
நம்ம கொழந்தைங்க எப்டி நம்மள விட்டுருப்பாங்க ஒரு சில கொழந்தைங்ல்லா இருக்
ஆமா இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க சேரி அதா போனோ பாக்லா பிளான் பண்றே சேரி போறே சாப்ட்டே பண்ணு உம்
ஆஹ் க்ளீன் பண்ட்டு வரே அப்றோமா பேசுரே பாய்